கம் நம்ம வரலாற்று இடங்கள பத்திதா நம்ம பாக்க போறோம் வரலாறு அப்டின்னா கடந்த காலத்துடைய நடந்த நிகழ்வுகளுடைய பதிவுன்னு சொல்லலாம் அந்த வரலாற்றுடைய நினைவுல வைத்திருக்க உதவறதுக்கு முக்கியமான இடங்கள பத்திதா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாக்க போறோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அரண்மனை கோயில் கள் கோட்டைகள் பழங்கால நகரங்கள் போர் நடந்த இடங்கள் இது எல்லாமே தா சரிங்களா மனிதர்கள் வந்து பழங்காலத்துல வாழ்ந்ததும் ஆட்சி செய்ததும் போராடியதும் நம்முடைய கலாச்சாரம் காக உருவாக்கியது போன்றவை நம்பளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தா இதெல்லாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தா அரண்மனை கோயில் கோட்டை பழங்கால நகரங்கள் போர் நடந்த இடங்கள் ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியோ அப் அப்டினோன்னா நம்ம கடந்த காலத்த அறியறதுக்கு இதுஎல்லாமே நம்பளுக்கு உதவுது நம்ம கலாச்சாரத்த பாதுகாக்கறதுக்கும் இது எல்லாமே நமக்கு உதவுது சுற்றுலா வளர்ச்சிக்கு தேசிய பெருமையை உருவாக்கறதுக்கும் கூட இப்ப அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா பேரரசர்கள் தொடர்பான இடங்கள பத்தி இதுல பாக்கலாம் அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் கோட்டங் கோட்டைகள் இதெல்லாம் தா இப்ப இந்தியாவுடைய புகழ்பெற்ற இடங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்த பத்திதா இப்ப நம்ம பாக்கலாம் தாஜ்மஹால் நம்ப எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹால் வந்து எப்படி ஷாஜகான் வந்து தனது மனைவிக்காக மனைவி மும்தாஜுக்காக கட்டினாரு அது உலக அதிசயங்கள்ல ஒன்றாவே கருதப்படுது இல்லிங்களா அதே மேரி ம் சோழர் கால கட்டிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரோ வருஷத்துக்கு பழமையாவே இன்னுமுமே வாழ்ந்து இருக்கு ஆ இருக்குது உலகுல பிரபலமான இடங்கள் பாத்தீங்கன்னா இருவத்தோராயிரம் கிலோமீட்டர் நீளம் உலகின் மிகப்பெரிய மனித கட்டிடம் இப்ப வரலாற்று இடங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுது இந்த இடங்கள் நம கு என்ன விஷ்யங்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துதுன்னா அரசியல் பேரரசுகள் எப்டிலா ஆட்சி செஞ்சாங்க கட்டிடக்கலைலா பாத்தீங்கன்னா பழங்கால மனிதர்களுடைய திறமை அது வெளிப்படுத்துது ஒவ்வொரு கட்டிடக்கலையும் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு நுணுக்கமான முறையில அவங்க வடிவமைச்சிருப்பாங்க இப்ப அறிவியல்லா பாத்தீங்கன்னா பழங்காலத்தில்ருந்து அறிவு அதேமேரி வாழ்க்கை முறை பாத்தின்னா அந்த காலத்துல மக்கள் எப்டிலா வாழ்ந்தாங்க அப்டின்றதையும் நம்மளுக்கு இந்த வரலாறுதான் நம்மளுக்கு சொல்லுது வரலாற்று இடங்கள்ல சுற்றுலாவையும் வளர் க்றாங்க இப்ப உதாரணமா இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க நாட்டினுடைய பொருளாதார உயரத்துக்கும் உதவுறாங்க இன்றைய பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா வரலாற்று இடங்களுடைய அழிவுதா அது என்ன காரணங்கள்னா மாசு கவன குறைவு மனித தே தேசம் காலநிலை மாற்றம் இது எல்லாமேதா நாம்ம என்ன அதுக்காக செய்யணு அப்டின்னு பாத்தீங்கன்னா குப்பைகள இப்ப நம்ம ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறோம்னா அங்க ஒரு வா அங்க ஒரு குடித்தண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு அத நம்ப குப்பையில தா போடணு கண்ட எடங்கள்ல நம்ம போடக்கூடாது சுவர்கள்ல கிறுக்க கூடாது பாதுகாப்பு விழிப்புணர்வோடதா நம்ம எப்பயுமே இருக்கணு இப்ப வரலாற்று இடங்கள ஏன் நம்ம பாதுகாக்கணு அத பத் நீங்க சொல்லுங்க
வரலாற்று இடங்கள் வந்து நம்மளோட நாட்டோட ஒரு நினைவு சின்னமா தா இருக்குதுன்னே சொல்லலா அந்த வரலாற்ற வந்து நம்மளுக்கு உணர்த்துற வகையில அ இந்த வரலாற்று இடங்கள் வந்து இருக்குது அ இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா கோயில்கள் கோட்டைகள் அரண்மனைகள் அ பழமையான நகரங்கள் குகைகள் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலருந்து அவங்க வாழ்க்கை முறையையும் அவங்க கலாச்சாரத்தையும் அவங்க எப்டிலாம் அவங்க அறிவையெல்லாம் ஆ பயன்படுத்திருக்காங்க அதெல்லா வந்து வெளிப்படுத்திருக்கு இப்ப பண்டைய காலத்துல இருந்ததுல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்க அவங்க வச்சிருந்த அந்த வரலாற்று மூலயமாதா நம்மளுக்கு வந்து அந்த நினைவு சின்னம் மூலியமா தா நம்ம அதெல்லாம் அறிஞ்சுப்போம் அதனால இந்த வரலாற்று இடங்கள நம்ம வந்து பாதுகாக்கறது நம்மளோடைய எல்லாரோட ஒரு ஒரு குடிமகனோட கடமனே சொல்லலாம் இந்த வரலாற்று இடங்கள்லா வந்து நமது பண்பாட்டு மரபின் அடையாளமாதா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடமுமே அந்த காலத்து மக்கள்ல அவங்க இப்ப இருக்குற காலகட்டத்துல நம்ம வாழறது வேற அவங்களோட வாழ்க்கை முறைலாம் வேற மாரிதான் இருந்திருக்கும் அவங்க அவங்களோட கலை கட்டிட கலை அவங்களோட நம்பிக்கை அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதாதா இந்த வரலாற்று இடங்களே இருக்குது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்குற பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குல்ல அது வந்து சோழர் காலத்துல அ கட்ன ஒரு கட்டிடம் அது வந்து அந்த கலையோட சிறப்ப வந்து எடுத்துக்காட்டுது இது மாரி எல்லா இடங்களுமே நம்மளோட முன்னோர்களோட திறமைய நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு தா நம்ம வந்து அத பாதுகாத்துட்டு வரோம் அதே மாரி பாத்தீங்கன்னா இந்த வரலாற்று இடங்கள்லாம் நம்மளோட கல்விக்கான ஒரு முக்கிய ஆதாரமாதா நம்ம பாக்கணு ஏன்னா புத்தகங்கள்ல கூட நம்ம நறைய படிச்சிருப்போம் அத வந்து படிக்கும் போதே அந்த வரலாற்ற நீர்ல காண்ற ஒரு அனுபவோ வந்து நம்மளோட மாணவர்களுக்கும் ஒரு ஆழமான புரிதல வந்து வழங்குதுனே சொல்லலா இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு ஒரு கோட்டையையோ இல்லனா எதாவது ஒரு பழமையான இடத்த வந்து நேர்ல பாக்கும்போது அவன் படிச்சது வந்து ஞாபகோ வரும் அந்த காலத்துல வந்து உண்மையாவே இந்த நிலைய வந்து அஹ எப்டிலாம் கட்டிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு இத அத பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் அறிவையுமே அரி அதிகரிக்குதுன்னு சொல்லலா அதே மாரி இந்த வரலாற்று இடங்கள் வந்து சுற்றுலா வளர்ச்சிக்கும் வந்து நல்லாவே உதவுது ஏன்னா பல நாடுகள்லருந்து சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது இந்த மாரியான இடங்கள வந்து அவங்க வந்து பார்வையிட வருவாங்க இதன் மூலியமா நம்மளோட நாட் நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியும் வந்து அதிகமாவும் இப்ப மாமல்லபுரத்தல்லா பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் அங்கெல்லா நெறைய வெளிநாட்டவர்கள்லா வந்து பார்வையிட வருவாங்க அதனால இது வந்து உலக பாரம்பரிய சின்னமா வந்து ஆ இருக்கறதால இது பலரையும் வந்து ஆ உங்க கவனத் வந்து ஈர்க்குது அதே மாரி இந்த வரலாற்று இடங்கள் வந்து நம்ம தேசிய உணர்வையும் வந்து வளர்க்குதுனே சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்ச சாதனைய எல்லா வந்து நம்ம அறிஞ்சுக்கும் போது நமக்கு அது ஒரு பெருமையான ஒரு உணர்வ வந்து நம்மளுக் க்குள்ளே வந்து அது வந்து உருவாக்கும் இது வந்து நம்ம இந்த நாட்ட வந்து நேசிக்கிற உணர்வையும் நம்மளுக்கு பாதுகாப்பு எண்ணத்தையுமே வளர்க்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து பல வரலாற்று இடங்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க மாசுபாடு படுது அதே மாரி மனிதர்களோட அலட்சியத்தாலயு காரணங்களாலயு சேதமடஞ்சு வருது இதனால அ சுவர்கள்ல எழுதுற்து குப்பை போட்றது இது மாரியான செயல்கள வந்து அவ்விடங்கள்ல இருக்குற அழகியு அதனோட மதி மதிப்பையு வந்து குறைக்குது இத தடுக்கிறதுக் க்கு அரசு மட்டு இல்ல பொது மக்களு என்ன பண்ணணுனா பொறுப்போட நடந்துக்கணு இப்ப நம்ப தமிழ்நாட்ல வந்து என்னென்ன வரலாற்று இடங்கள் ல்லா இருக்குது அத பத்தி நீங் கொஞ்சோ சொல்லுங்க
இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய மிக பழமையான நாகரீகம் பாத்தீங்ன்னா ச சோழர் பாண்டியர் பல்லவர் நாயக்கர் போன்ற பேரரசுகள் வந்து ஆட்சி செய்த பகுதி தானஅதனால தா இங்க உலக புகழ் பெற்ற பல வல பல வரலாற்று இடங்கள் தா இங்கே இருக்குது இப்ப தமிழ்நாட்டின் பாத்தீங்கன்னா முக்கிய வரலாற்று இடங்களாவே பார்க்கப்படுது முக்கியமா தஞ்சை பெரிய கோயில் ராஜ ராஜ சோழனால கட்டப்பட்டது ஆயிரோ ஆண்டுகளுக்குமே பழமையான கோயில் அது யுனொஸ்கோ உலக பாரம்பரியம் மிக்கது அது கல்லால் எழு ந்த முழுவதுமே கட்டப்பட்டது அதனுடைய சிற்பங்கள்ல்லா பாத்தீங்ன்னா அவ்ளோ ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடா இருக்கு அத பாக்கவே நம்ப்ளுக்கு பிரமிக்க வைக்கிறததா இருக்குமே உலகின் மிகப் பெரிய சிவன் கோயில்கள் ஒன்றுதா அது அதே மாரி பாத்தீங்ன்னா மாமல்லபுரம் இதுமே பல்லவர் கால கட்டிடக்கலைதா சொல்ணுமே இது கடற்பரை கோயில் பஞ்சரங்கள் அர்ஜுனன் தவம் சிற்பங்கம் இது போல இருக்கு அடுத்து செஞ்சுிக்கோட்டை மிக ம் வலும வலுவான கோட்டைகளில் ஒன்றுதா செஞ்சு கோட்டைன்னு சொல்லுவோ இந்தியாவுடைய டிராய் என்று அழைக்கப்படுது இது சோழர்கள்ல்லா பாத்தீங்கன்னா மராத்தியர் முகலாயர் ஆட்சி செஞ்ச எடமா இது கருதப்படுது அடுத்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா ரெண்டாய்ர்த்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான நகரமான மது மதுரையில் இது மையம் கொண்டு இருக்குது நாயக்கற்கால கலைநயம் மிக்கது நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் உலக புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றுதா மீனாட்சி அம்மன் கோயில் அடுத்தது திருச்ச மலை கோட்டை பாத்திருப்பீங்க அது மூன்று புள்ளி எட்டு மில்லிய ன் ஆண்டுகள் பழமையான பாறை மீது கட்டப்பட்டது அதுவும் பல்லவர் நாயக்கற்கால வரலாற்று சின்னமாகவே அது அமையுது ராமேஸ்வரம் ராம் ராமாயண வரலாற்றுட இது தொடர்புடையது அது வந்து உலகின் மிக நீளமான நர நடைமண்டபமாவே அமையுது காஞ்சிபுரம் இது வந்து ஆயிரம் கோயில்களின் நகரம் அப்டின்னு சொல்லுவாங்க பல்லவர்களுடைய தலைநகரம் தா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலு ஏகாம்பரமேஸ்வர் கோயில் இது எல்லாமே இங்க நல்லா இருக்கு அடுத்து வேலூர் கோட்டை கோயில்லா பாத்தீங்ன்னா பதினாறு நூற்றாண்டு கோட்டை இதெல்லா இந்தியாவுட முதல் சிற்பமாகிய கிளர்ச்சி ஆய்ர்த்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுலயே நடந்த இடம் இதெல்லா சிதம்பர நடராஜர் கோயில்லாம் பாத் தீங்கன்னா சிவன் நடனமாடும் வடிவெல்லாம் பாக்கவே அவ்வளவு அற்புதமா அழகா இருக்கு சிதம்பர ரகசியம் புகழ் பெற்ற இடம் தா அது திருமலை நாயக்கர் மகால் ல்லா பாத்தீங்கன்னா அது அந்த அரண்மனையெல்லா அதுடைய வேலைப்பாடு மிக ரொம்பவே அழ காவே இருக்கு இப்ப இந்தியாவின் உக உலக பாரம்பரிய இடங்கள் பத்தி நீங்க கொஞ்சோ சொல்லுங்க
இப்ப இந்தியானாலே பல பலவேறுபட்ட வரலாறு கலாச்சாரோ அப்றோ இயற்கை வளங்கள்ல மிகுந்த செழிப் செழுமை கொண்ட ஒரு நாடாதா நம்ப வந்து எல்லாருமே பாப்பாங்க இந்த செழுமைய அ செழுமைய வந்து உலக அளவுல வந்து அங் அங்கீகரிக்கிற்துக்கு நெறைய பாதுகாக்கற்துக்கு முக்கிய அமைப்பு வந்து யுனேஸ்கோ தா இந்த நிறுவனம் தா பலதரப்பட்ட இடங்கள வந்து உலக பாரம்பரிய இடம் சொல்லிட்டு அழைகிறாங்க இந்த இந்தியாவ்லேயே பல உலக இடங்கள்லா இருக்குது அது என்னன்னு பாத் தீங்கனா அ தாஜ்மஹால் அ இந்த தாஜ்மஹால் எங்க இருக்குதுன்னா ஆக்ராவுல இருக்கு இந்த முகலாய மன்னன் வந்து ஷாஜகான் இன்னா பண்ணுவாரு அவனோட காதல் மனைவிக் காக மும்தாஜுக்காக கட்டிய ஒரு நினைவு சின்னமாதா இந்த தாஜ்மஹால் விளங்குது இது காதலின் சின்னமாக உலகம் முழுவது புகழ்ப்பெற்று விளங்குதே சொல்லலா அதே மாரி நம்பளோட மகாபலிபுரம் நினைவு சின்னங்கள் அ நம்ம தமிழ்நாட்ல இருக்குது இந்த மகாபலிபுரம் இது வந்து பல்லவர்களோட சிற்ப கலையினால இந்த மகாபலிபுரம் வந்து உருவாச்சு இதுல வந்து நெறைய பாறை சிற்பங்கள் கோயில்கள் அதெல்லா நெறைய காணப்படு இத பாக்கற்துக்காக வெளிநாட்டவர்களு வந்து இன்னா பண்ணுவாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அ பார்வையிட வருவாங்க அதே மாரி அ அஜந்தாவு எல்லோரா குகைகள் சொல்லுவாங்க இந்த குகைகள்ல்லா வந்து அ அ அசுவர் ஓவியங்கள வந்து மிக அழகாகவு அ ரொம்ப ஆர்வ முற்றதாகவு வந்து அ காணப்படு அதே மாரி குதுப்பின்னா இது வந்து டெல்லியில் அமைந்திருக்க அந்த கோபுரொ இன்ன பண்ணுனா இந்தியாவில இ ஸ்லாமிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்கட்டா வந்து அ திகழுதுனே சொல்லலாம் அதே மாரி அ சுந்தர பஸ் தேசிய பூங்கா இது வந்து உலகோட மிகப்பெரி